இதுனால
அ கேக்குதுங் மேடம்
சொல்லுங்க
ஆ வேற ஏதாவது நீங்க இந்த மாரி ஃபுட்டுலா சமைப்பீங்ளா மேடம்
ம் சமைப்பே இப்ப இந்த பால்வாடிலா குடுப்பாங்கள்ல அந்த மாவு
ஆம்மா
சத்து மாவு சொல்லிட்டு அதுல நெறைய ஃபைபர் கன்டென்ட்டு அது மாரி நெறைய இருக்காதுல
ஆ
அதுல வந்து என்ன பண்ணுவாங்க லைட்டா அந்த மாவ எடுத்து கொஞ்ச பவுல்ல கொட்டி லைட்டா தண்ணி தெளிச்சு கொஞ்சோ சுகர் வேண்ணா ஆட் பண்ணிக்கலா ஆல்ரெடி அதுல சு கர் இருக்கு சுகர் வேணுன்றவங்க பண்ணிக்லா அ அப்டியே அந்த மாவ தண்ணி தெளிச் சு அப்டியே லைட்டா உண்ட உண்டயா புட்ச்சு ஆவி காட்டணு ஆவி காட்டிட்டு அது கூட வந்து தேங்காபூலா சேத்துக்கலா தேங்கா பூவ சேத்து ஆவி காட்டணு ஆவி காட்டி அப்டியே எக்கிட்டு அப்டியே சாப்ல்லா நல்லாதா இருக்கு
ம் ஹலோ கேக்குதா மேடம் அ அ அந்த மாரி பண்லா அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு நல்லது தா அதுக்கப்பற பாத்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு கொண்ட கடலலா இருக்குல்ல அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தா அந்த ஃபுட்டுமே சரிங்க மேடம் நீங்க வந்து லாஸ்ட்டா வந்து என்ன படம் பா லைக் தேட்ர்ல போய் என்ன படம் பாத்தீங்க
லாஸ்ட்டவா நாங்க லாஸ்ட்டா ஃபேமிலியா போய் பாத்தது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலினினு ஒரு படோ
ம் அப்றோ என்னென்ன படலா வந்து நீங்க தேட்ர்ல பாத்துருக்கீங்க யார் யார் கூடல்லா போய் பாத்தீங்க அத சொல்றீங்ளா
நாங்க எங்க ஃபேமிலி கூட தா முக்கியமா படலா நெறையாவே போவோ எங்க மாமால்லா இருக்காங்க ஆ அதல்லா வந்து எங் மாமா தா கூ ட்டு போயிருக்காங்க மொத மொத நாங்க போனப்படம் பாத்தா தெறி தெறிதா மொத மொத நாங்க போனப்படோ
ம் ம்
தெறி பாத்ருக்கோ அப்பற ரெண்டாவது படோ அப்டி சொன்னாங்னா டுவெண்டி ஃபோர்ன் சொல்லிட்டு ஒரு படோ சூர்யா படோ டுவெண்டி ஃ போர்னு அந்த படம் பா த்தோ அப்புற மூணாவது பாத்தீங்கன்னா மூணாவுது என்னாப்படோ மூணாவ்து டூரிஸ்ட் டு ஃபேமிலி தா நெனைக்கிறே மோஸ்ட்டா தேட்டர்லா நாங்க அவ்ளோ போ மாட்டோ ஏனா போனா ஃபேமிலியா போவோ ஜாலியா இரு க்கு அதுதா இப்ப டூரிஸ்ட்டு ஃபேமிலி நாங்க எங்கம்மா எ சிஸ்டரு என்னோட இன்னொரு கசின் சிஸ்டர் அவுகல்லா சேந்து போவோ ஜாலியா இருந்தது அவ்ளதா அதோட வேற எது பாத்ததில்ல
ஓகே ஓகே ஓகே மேடம் அந்த மாரி உங்களுக்கு புடிச்ச மூவி எதாவ்து தெரியுமா இந்த மூவி இந்த சீன்ஸ்லா ரொம்ப புடிக்கு அந்த மாரி இருக்கா ஃபேவரட்டா மூவிஸ்ல
ஆ இருக்கு உனக்கும் எனக்கும் படம் எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் ம்
அந்த படத்துல வர எல்லா சீன்மே நல்லார்க்கு
ம் ம்
அப்றோ நெறைய மூவி இருக்கு சடனா இப்ப ஞாபகோ வர்ல எனக்கு
ஓ
நெறையா மூவி அப்றோ இந்த பழைய எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து பழைய படோ அப்டி தா இருக்கு இந்த மு த்துக்கு முத்தாக அந்த மாரி படம் புடிக்கு அப்றோ இந்த ஆ கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அதுவு நல்லாருக்கு அந்த படமு
ஆமாமா அது வந்து ப்ளான் போட்டு நல்லா கொள்ளையடிப்பாங்கல்ல அந்த மாதிரி
ம் ராட்சசன் அதெல்லாமே இந் மாரி எனக்கு த்ரில்லிங் மூவி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கற மூவி அ ந்த மாரிலா புடிக்கு மத்தபடி எதுலா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல நல்ல ஒரு மாரி ஆக்ஷன் மூவி அந்த மாரி இன்டரெஸ்ட் இல்ல இந்த மாரி அடுத்தென்ன அப் டின்ற மாரி இருக்குல்ல அந்த மாதிரி படலா புடிக்கு முக்கியமா எனக்கு அந்த மாரி பொம்ம படல்லா நெறைய புடிக்கு இப்ப கூட ரீசெண்ட்டா ஒரு பொம்ம படோ ஷீப் படோ ஒன்னு வந்துது பாத்தீங்ளா
ஆ அது வந்து நா டவுன்லோட் பண்ணி வெச்சிருக்கே மேடம் அது வந்து பாக்கணு
ம் அது நா ட்ரைலடு தா பாத் தே ஆனா எனக்கு அதுவே ரொம்ப புடிச்சிர்ச்சு நா நெறைய அந்த மாரி பொம்ம படலா நெறைய பாத்திருப்பே இன்னோன்னு வந்து நைட்ல மட்டு எல்லா பொம்ம ஒரு டாய் ஷாப்பு அந்த டாய் ஷாப்ல வந்து எல்லா பொம்மையு வந்து அரேஞ்ச் பண்ணி வெச்சிருப்பாங்க அந்த அரேஞ்ச் பண்ண பொம்ம எல்லாத்துக்குமே வந்து நைட்டு பாத்தீங்ன்னா உயிர் வந்துரு அந்த கடைய சாத்திட்டு போம்போது நைட்டு பாத்தீங்ன்னா உயிர் வந்துரு ஆ அந்த படோ சூப்பரா இரு க்கு அந்த படோ அந்த படமு சூப்பரா இருக்கு அப்றோ நீங்க மீன் படோ பாத்துருக்கீங்ளா மீன் வந்து ஒரு அம்மா மீனு அப்பா மீனு சின்ன மீன தொல்ச்சிரு
இந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு மீன் வருமே அதான ம் பாத்துர்க்கே மேடம்
தொலச்சிரு அந்த மீன்மே அவ்ளோ அழகா இருக் கு அந்த மீனு அந்த மீன் படோ சூப்பரா இருக்கு ரெண்டாவ்து மூணாவ்து பாத்தீங்ன்னா ஆங்கிரி பேட் படல்லா பாப்பீங்ளா
ஆ ஆங்கிரி பேடு ஆமா
ஆங்கிரி பேட் படமு சூப்பரா இருக்கு ஒரு பெரிய கழுகு அந்த கழுகாலதா அந்த ஆங்கிரி பேட் எல்லா த்துமே காப்பாத்த முடியு சொல்லிட்டு அதுவு சர்ஜ் பண்ணி சூப்பரா இரு க்கங்க ஆங்கிரி பட் இப்ப நம்மோ இந்த மாரி அனிமேஷன் மூவி எனக்கு இப்ப இப்ப இப்ப இன்னொரு மூவி வந்துருக்கு ஒரு சின்ன ஒரு அந் அந்த அந்த உயிரினத்தோடைய பேர் எனக்கு தெரியல அதுக்கு வந்து தண்ணி உள்ள முழுகி என்னன்னமோ பண்ணுது ஆனால அந்த மூவிய அதெல்லா பாக்கணு டைம் இருக்க மாட்டேங்குது
ம்
நீங்களே பாருங்க இப்ப ஜனவரி ஸ்டார்ட் இப்ப இப்பதா இந்த இயர் ஸ்டார்ட் ஆன மாரி இருக்குது அதுக்குள்ள சி சிக்ஸ் மந்த் ஓடி செவன்த மந்து ஸ்டார்ட் ஆயிச்சு
அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருது கரெக்டா பாத்தீங்கன்னா எனக் கு நினைவு இருக்குறது எப்பன்னு பாத்தீங்ன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தம்போதுதா எனக்கு நெனவுல இருக்கு எப்டின்னா அப்ப அப்ப வந்து அதுக்கப்புற தா லாஸ்ட் அந்த என்டிங்ல கொரோனா வந்தது அதுக்கப்புறோ அந்த கொரோனா வந்து கொரோனா வந்து ஏழு எட்டு வருஷ ஆவப்போதுன்னு சொல்றாங்க அதுவே என்னால இன்னு ஜீரணிச்சுக்க முடியலங்க கொரோனா வந்து ஏழு வருஷ ஆக போகுது அந்த மாரி இருக்கு
ம்
பாத்தீங்னா ஏழு வருஷ ஓடிருச்சு நல்லா அந்த அளவுக்கு கொரோனா அந்த ரெண்டு வருஷொ எப் எப்டி இருந்தோ எதுமே தெரில எல்லாமே அப்டி செம ஸ்பீடா ஓடுற மாரி இருக்கு எனக்கே வந்து
ம்
அப்ற மேடம் வேற எந்த மாரி இந்த மாரி பாட்டுலா உங்களு புடிக்குமா
ஆஹா
பாட்டு பாட்டு
ம் பாட்டுலா புடிக்கு எல்லாமே வந்து மெலடி சாங் மட்டு இல்லாம எயிட் நா ஒரு நையன்டிஸ் எயிட்டிஸ் அந்த மாரி நா லா ஃபுல்லாவே கேப்பே
ம் இந்த இப்டி நீங்க இந்த இருக்க இப்ப இருக்குற காலத்துக்கு ஏத்த மாரிலா கேக்க மாட்டீங்களா
ம் இப்ப இருக்க காலத்துக்கு அவ்ளோ ரசிச்சு கேக்க முடியாது அப்ப இருக்குற காலத்த நம்ம ரசிச்சு கேக்குற மாரி வந்தா நம்ளால நல்ல நல்லாவு ஃபீல் பண்ண முடியு ஆனா இப்ப இருக்குற காலோ அவ்ளோ ஃபீல் பண்ற மாரிலா எந்த ஒரு சாங்கு வர்ல கேக்குலா புடிச்சலா ஓகே நல்லா இரு க்கு அப்டின்னு கேக்கலா ம் இந்த இந்த நிலாவ வெச்சு ஒரு பாட்டு வரு பாத்துருக்கீங்களா
நிலாவ வெச்சா மேடம் தெர்லயே
செ சரி அ நிலா வெச்ச பாட்ட நா அப்றமா சொல்றே இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா பழச மறக்கலயே பவிமனோ கும்மி அடிக்கு சொல்ட்டு ஆ அந்த சாங் எல்லாமே நல்லா இருக்கு அது எந்த ஒரு நீங்க ஹாப்பி மைண்ட் செட் அண்ட் பேட் மைண்ட் செட் அந்த மாரி மைண்ட் செட்ல கேட்டாலு நல்லா இருக்கு முக்கியமா இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு
பூண்டுக்குள்ள உன்ன வ
ஆ அந் ஆ அதுவுமே நல்லா இருக்கு ரெண்டாவது இப்ப நிலாவ வெச்சு அந்த பாட்டு எனக்கு எப்பயுமே ஃபேவரெட் அது நா எப்பனா கன் வீக்லி ஒன்ஸ் வந்து நா எப்புன்னா கேட்டுருந்திங்க பாட்ட அது வந்து ஆ ஓவம் ஊரு சனம் தூங்கிடுச்சி ஆ அது ரொம்ப இருக்கு அதுலா வந்து எப்டினா வீக்லி ஒன்ஸ் எப்டினா நா கேட்றுவ அந்த பாட்ட அது அப்ரோ இன்னொன்னு வந்து சாமி பாட்டுலயே வந்து வடிவேல் பாட்டு ஒன்னு சந்தனம் மல்லிகையில் அந்த பாட்டு
உம்
ரெண்டாவது வந்து ஒரு தாலி வரம் கேட்டு வந்தோமாம் இந்த பாட்டுமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சில பாட்டுலா அந்த எடத்தில கேக்கம்போது அப்டிங்கலா
ஒருத்தர் நடிச்சிருப்பாருல ஒரு படத்துல மீனா ஃபஸ்ட் படமா நடிச்சிருப்பாங்களே
ஆ ஆமா
அதுல கூட அவங்க வந்து அந்த மாசமா இருக்கும்போது அந்தே மண என்றா அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்னு வரு நல்லா இருக்கு அதும்
தும்மே ஒருஷ் சோகமான ஒரு பாட்டு தா அதுவு எந்த மைண்ட் செட்ல கேட்டாலுமே நல்லா இருக்கு அந்த பாட்டு
ஆமா அது வந்து நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இளையராஜா பாட்டா இல்லயா அதுல மழையோரம் வீசும் காற்று அது நல்லா
ஆமா அது நல்லாவா நறையா நறையா வந்து அது அத பாத்தீங்னா இப்ப கூட நம்ம யோசிக்கும் போது நமக்கு இப்பி இந்த காலத்துல இருக்க பாட்டும ஞாபக வருதுதா பாத்
அம் ஆமா ஆமா ஆமக்
பட்டாதா நா பக்குறேன்
அதா அதா இந்த மாரி அந்த காலத்தெல்லா வந்து பாத்தீங்னா அது அப்டி நம்ம ரசிப்போ இந்த காலத்தெல்லா என்ன வாக்கியம் அதோட அர்த்தம் கூட நமக்கு புரில அந்த மாரி வார்
அர்த்தம் புரியாட்டாலுமே சில நேரத்துல அர்த்த புரியாட்டாலுமே அந்த மியூசிக்கே நம்மள வழி நடத்து நல்லா இருக்கு
உம் இப்ப வந்து இப்ப நீலோத்தின் வருது அந்த நீலோத் தின் மீனிங்கே என்னன் தெரியாது அந்த மாரி ஒரு வேர்டுல்லா வைப்பாங்க அந்த மாதிரி சாங் வரு ஆனா பழைய காலத்ல கொஞ்சோ நைன்டிஸ் கிட்ஸ்சி எயிட் அந்த மாதிரிலா பாத்தோம்னா எல்லாமே சாங்ஸ் எல்லா வந்து பாத்தீங்னா சு ரொம்ப நல்லாருக்கு
ம் இந்த கோல்டு மேலல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேடம் உங்களுக்கு கோல்டு வெள்ளி
ம்ம்ம் நோ மேடம் எனக்கு வந்து இந்த கோல்டு மேலல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல எப்டின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்டினா ஆ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ் எல்லா நல்லா புடிச்ச மாரி நீட்டா வாங்கி பண்ணணு அந்த மாதி அதுக்கப்புறம் பாத் திங்னா இந்த செப்பல் வாங்கணு செப்பல்லா நறைய வாங்கணு இப்ப ஒன்னு ரெண்டு எல்லா செல்ல முடியாது அந்த மாரி செப்பல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்கணு அந்த மாதிரிதா எனக்கு பேகு ஆப் அப்புற வந்து வாட்ச் இது மேலே தா ரொம்ப ஆர்வம் அதிக இருக் தார இந்த கோல்டு மேலல்லா உண்மையாவே எனக்கு
ஏனா இப்ப இன்னைக்கு வந்து கோல்டோட ரேட் டு வந்து ஒரு தௌசன் பைவ்கன்ரடு ஏரி இருக்கு அது இப்ப சும்மா நியூ செடிப் பாத்துட்ருக்கும் போது இன்ஸ்டா பாத்துட்டு இருக்கும் போது பாத்த
ம் ம் அது என்ன மேடம் ஆற சில பைபிள்ஸ் லே வந்தத பாத்திங்கன்னா இந்த மாரி போட்ருக்கு இந்த கோல்டெல்லா தூக்கி போட்ற ஒரு காலம் வரு அப்டின்ட்டு போட்ருக்கு மக்களே வந்து வெறுத்து போய் கோல்ட தூக்கி குப்பையில போடறா மாரி ரோட் ல கெடாஸ்ட்டு போற காலல்லா வரு அப்படின்ற மாரி போட்டிருக்கு அதல்லா எந்த காலத்துல வருன் தெர்ல அனா இருந்தாலு வந்து இந்த
அனா அதல்லா தூக்கி போடுற மாரி எந்த ஒரு அறிகுறி ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் கூட அந்த மாரி தெரிய மாட்டிது கோல்டு தா இப்ப எதனா நல்ல விஷயமா இருந்தாலு ஒரு
மேபி அதலா வரலா மேடம் உங்களுடைய இப்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அது அடுத்த ஜென்ரேஷன் அந்த மாரி கூட
அப்டே வந்தா கூட இப்ப வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாரி இருக்கு
அது வந்து அதுக்காக என்ன பண்ண முடியு கோல்டு ஏறுனா அது ஏறிட்டு போட் டோ நம்ப எதுவு கா அதுக்காக எதுவு பண்ண முடியாதுல்ல
ம் ம்
அத வாங்கறவங்க வாங்குவாங்க வச்சிருக்கவங்க இருக்கறத வச்சு யூஸ் பண்ணுவாங்க மத்தபடி அதுக்காக நம்ம எதுவு பண்ண முடியாதுல
ஹ
எனக்கு இந்த கோல்டு மெலலா சுத்தமா ஒரு நா இதுவே இல்லாம போயிருச்சு இப்பலா
ம்
அப்பறோ மேடம் எப்டி அங்க எப்டி கிளைமேட்லா எப்டி இருக்கு நல்லா இருக்கா
இல்ல இல்ல இன்னைக்குமே நேத்துல இருந்தே வந்து ஓரளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகு அப்டின் சொ சொல்லியிருந்தாங்க எங்க கம்பனிலா பாத்தீங்கன்னா ஹீட்டு அப்டே தா இருக்கற மாரி இருக்கு அந்த இது வந்து அப்டே தா இருக்கற மாரி இருக்கு ஒன்னு கொறஞ்ச மாரி எதுவு ஒண்ணு தெரியல
ஓ ஓக்கேங்க ஏ சிலா இல்லையா மேடம் நீங்க ஃபர்ஸ்ட்டு ஏ சில இருந்தன்னு சொன்ன மாரி இருந்துது போன கால்ல
ஆ கண்டிப்பா ஏ சி ஃபர்ஸ்ட் எல்லாமே நாங்க ஏ சி ரூம் தா எங்களுக்கு வந்து போர் சைடுமே ஏ சி இருக்கு நாங்கதா ஆப்ரேட் பண்ற மாரி இருக்கு ஏ சிய ஆன் பண்றது செர்தா ஆஃப் பண்ற செர்தா இவ வந்து கொஞ்சோ வந்து ம் கொஞ்சோ என்னன்னு தெர்ல அதா அந்த அதுலளா அந்த டைப் வந்து டைப்ன்னு சொல்ல முடியாது
ஆனா ஏ சி இருந்தாலு ரொம்ப கஷ்டந்தா மேடம் அதனால இப் நாங்க இன்னிக்கே வாட்ச பண்ண நறைய எங்க கேபின்ல பாத் எப்பைமே ஏ சில ஒக்காந்துருகவங்க எல்லாருக்குமே ஒதடுலா நல்லா காஞ்சு போய் வெடிபுட்டு அந்த மாரி எல்லாருக்குமே இருக்கு பாத்தைன்னா கால்லா ஒரு மாரி இருக்கு அது வந்து ஏ சிமே ஒரு கெடுதல் தா செட் ஆகாது ரீசண்டா கூட நா அத பத்தி ப ம் ஆமா அது ஏ சின்றதயே அதுவு ஒரு கெடுதல் தா நமக்
இருந்தாலு இப்ப இந்த சீசன்க்கு ஓகேதா பட்டு குளுர் சீசனுக்குலா
ஓகே தா ஆ இருந்தாலுமே நாங்க இன்னிக்கு எல்லாரையுமே வாட்ச் பண்ணோ எல்லாருமே தா ஆமாயில்ல அப்டின்ற மாரி ஒரு சின்க்காச்சு அப்டியே பாத்தீங்கன்ன எல்லாருக்கு ஒதடெல்லா வெடிப்